இதுதா
கேக்குது நீங்களே கூப்டீங்களா
ம் நாந்தா கூப்ட சேரி பாத்த ரெண்டு செகண்ட் ஆச்சு ஆள காணமே தூங்கிற போறீங்களோன்னு தா கூப்டுட்ட
அதெல்லா தூங்க மாட்ட பேசிட்ருக்கும் போதே எப்டி தூங்குவ
இல்ல சப்போஸ் இருந்த தூ தூக்கோ வந்துருச்சுன்னா இப்ப எனக்கெல்லாம் தூக்கோ வராது ஆ நைட் நேரத்துல தூக்கோ வரு நம்ள அறியாம தூக்கோ வருன் சொல்ற அப்டி சொல்ற
இல்ல இல்ல வந்துச்சு அத் ஆனா பேசனு ஆரம்பிச்சிட்டா வந்த தூக்கோ எல்லா போயிரு அதுக்கப்புறோ வரவே செய்யாது
ம் நீங்க மதனிம்பீங்க இந்த பக்கோ என்னமோ பாபின் சொல்லுறாங்க
ஆமா ஆமா கேள்விப்பட்ருக்க பாபி ஆமா இந்த வெளியூர் சைடுலா பாபிம்பாங்க தஞ்சாவூர் சைடு தஞ்சாவூர் சைடு அங்கெல்லா எங்க அண்ண ஃப்ரெண்டு ஃபேமிலி அங்க இருக்காங்க ஐ மீன் கும்பகோணம் ஆ அந்த ஆடுதுறை இருக்குல்ல அதுக் பக்கத்துல அவங்கல்லா இங்க வருவாங்க அவுங்க சொல்லிருக்காங்க அதனா தெரியு ஆமா அங்கெல்லா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா உங்களுக்கு
ம் எ ஃப்ரெண்ட்ஸு தஞ்சாவூர்ல முத்துபேட்ட இருக்குல்ல
ஆ கும்பகோணோ அங்கல்லா இல்லியா ஆடு
இல்ல இல்ல தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் தெரியுமா உங்களுக்கு
தெரியு இந்த தஞ்சாவூர்ல இந்த பெரியக்க
கேள்விப்பட்ருக்கீங்களா முத்து முத்துப்பேட்ட நல்லா ஃபேமஸ் ட்டன் ஏரியா சோ அங்க எ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நறையா பேரு இருக்குறாங்க
அப்புடியா
ம் கும்பகோணத்துல மொதல்ல ஃப்ரெண்டு இருந்தாங்க இப்போ இல்ல அதே மாரி இதுலியு இருக்காங்க நம்ம தஞ்சாவூர்ல இருந்து அது எதோ ஒரு ஊர்ல எந்த ஊரு ஃப்ரெண்ட் இருக்குறாங்க அந்த இப்ப கடசியா இந்த மெ மெய்யலகன் படோ எடுத்தாங்கள்ல தெரியுமா
தெரியாதே
மெய்யலகன் படோ பாத்தீங்களா இல்லீங்களா கார்த்தி படோ
மெய்யழகன்னா யார் நடுச்சப் படப்பா
கார்த்தி கார்த்தியும் அரவிந்த் சாமியு நடிச்சாங்கல்ல
எனக்கு தெரியல பாத்தா தெரியுமோ என்னவோ
அந்த ஊரு நல்ல ஊரு ஆ டக்குன்னு வரமாட்டேங்குது அங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கறா
அப்டியா அங்கெல்லா போயிருக்கீங்களா
ம் போயிருக்கனே
போயிருக்கீங்க எனக்கும் வெளியூர சுத்தனு ரொம்ப ஆச ஆனா நால்லா ஆசையே படக் கூடாது
ஏ
ஆமா நாலா வாமிட்டிங் கேஸ்
அதெலா ட்ரீட்மென்ட் இருக்கு நெறைய ட்ரீட்மென்ட் இருக்கு அதல்லா அதுகேத்த மாரி போனா அதாவது உங்களுக்கு நா சொல்றம்பாருங்க கார்ல போனாலோ இல்ல ஏசில போனாலோ உங்க வாமிட் வரும் கரக்டா
கரெக்ட்டு கரெக்ட்டு ஆட்டோல போனா வராது டிரென்ல போனா வராது
பஸ்ல போனாலு வராது ஆனா கார்ல போனா கண்டிப்பா வரும்
பஸ்ல போனா வரும் கார்ல போனா வரும் பேசாம எங்க போறதா இருந்தாலு பைக்லயே போயிரணும்
ம் ட்ரெயின் பெட்டுறதா ட்ரெயின்ல அவ்ளோ பிரச்சன இருக்காது
ஆமா சென்னை போனே ட்ரெயினில்ங்கறதுனால தா போனே போயிட்டு சென்னை விட்டு விட்டு வர மனசே இல்ல அஞ்சு நாள் இருந்து போய்ட்டே
எங்க போயி தங்கிட்டு இருந்தல்ல
சென்னைக்கு போய்ட்டு ரெண்டு வருஷோ இருக்கும் ரெண்டு மூணு வருஷோ
எந்த ஏரியான் கேட்டன்
நாங்க போனது வந்து ஏர்போட்டு தா போனோ ஆனா நாங்க போய் தங்கிருந்தது வந்து சேப்பாக்கொம் எங்க அண்ண அங்க தா வேல பாக்குறா அந்த சேப்பாக்கத்துல தா தங்கி இருந்தோ அஞ்சு நாள் தங்கியிருந்தோ எங்க அண்ணனே எல்லா எடத்துக் கூட்டு போனா
ம் ம்
மெரினா அதுக்கப்பறோ வந்து கிண்டி ஸூ மாலு
ம்
ஒரு வாட்டி நாங்க அங்க இருக்கும் போது வெள்ளிக்கெழம போய் சும்மா துலுவ போனோ எங்கன்னா அந்த சேப்பாக்கத்தில இருக்கு இல்ல அங்க போயிட்டு தொழக போயிந்தோ எல்லா பே ரோட க்ராஸ் பண்ணிட்டாங்க என்னத் தவிர இப்பயு சரி நா ஒரு பயந்தாங்ககோழி எனக்கு இ எந்த வண்டியு வராம இருந்தா மட்டுந்தா நா ரோட கிராஸ் பண்ணுவே
அப்பன்னா நீ வந்து கொரோணா டைம்ல் ஒன்ஃபாட்டி ஃபோர் போட்டப்ப தா போணும்
இல்லன்னா என்ன பண்ணுவேன்னா நின்னுட்டே இருப்பே இப்பயே கூட கிராஸ் பண்றதா இருந்தா எங்க வீட்ல எல்லாரையு ஏ ஜவுளி கடைக்கு போம் எல்லாரும் கை கொத்துட்டு அப்டியே கிராஸ் பண்ணிடுவாங்க நா மட்டும் நிப்ப அங்க இருந்து திட்டுவாங்க எல்லாரும் சேந்துதான வற கூட வந்தாதா என்னவான்னு நா எந்த வண்டியுமே வரலன்னா தா வருவேன்றுவே அதுக்கப்பறோ மறுபடி அங்க இருந்து எங்க அக்கா வரும் வந்துட்டு கைய புடி ஒழுங்கா அப்டின்னு சொல்ட்டு அதுக்கப்பறோ கூட்டுபோகும்
ம் ஆ உங்க ஊர்ல ஹாஜிமூசா தேனீ ஆனந்தம்ல்லா கட இருக்குதான
ஹாஜி மூசா இல்ல தேனி ஆனந்தம் அந்த துணி கடலா இருக்குதானா
ஹாஜி மூசா இல்ல ஹாஜி முஸ்தபா
ஆ ஆஜி முஸ்தப கரெக்ட் ஆம ஆமா கரெக்ட்
தேனீல பரணி பரணி
பரணி ஆனந்தம்மா
பரணி ஆனந்தம் சில்க்ஸ்
ஆ
அதுக்கப்புற ஹாஜி முஸ்தப்பா
அ ஹாஜி முஸ்தஃபா தா கரக்ட்டு கரக்ட்டு மறந்துருச்சு
ம் செல்வராணி
ம் ம் இதெல்லா பழைய கடை ஹாஜி முஸ்தபல்லா பழைய கட கரெட்டா
ம்மா பழைய கட பரணி ஹாஜி முஸ்தபலா நல்ல பழைய கடை செல்வராணி இதெல்லா இப்ப ரீசெண்டா ஸ்டார்ட் பண்ணது பாரதியு அது மாரி ஆனந்தம் சில்ஸ் கார்த்திகா சில்ஸ்
இத தவிர வேற எங்க போயிருக்கீங்க
சென்னை தவிர எங்கே போயிருக்கேன்னா ஊட்டி போயிருக்கே கொடைக்கானல் போயிருக்கே
ம்
அதுக்கப்புற எங்கே போயிருக்கே மதுர போயிருக்கே
ம் அதெல்லா ஊர் பக்கத்துலா இருக்குது இது எல்லா
ம் மதுர போயிருக்கே செங்கோட்டை போயிருக்கே தெங்காசி போயிருக்கே திருநல்வேலி போயிருக்கே
ம் அதெல்லா உங்க ஊர் பக்கத்துலதா இருக்குது எஎல்லா உ உங்க மாவட்டத்த சுத்தி சுத்திட்டு இருக்க அழவந்த
குற்றால ஹ போலயே வேற எங்கயு இதுக்கப்புற தா போணு
ம் ம்
பேசாம சேலம் வர்றோ
ம்
அங்க என்ன இருக்கு
ஏற்காடு இருக்கு மேட்டூர் டாம் இருக்கு
எதாவது நல்ல குளிக்கிற மாரி ஃபால்ஸா இருந்தா நல்லாயிருக்கு
ம் ஏற்காட்ல இருக்கு கிளியூர் ஃபால்ஸ் இருக்கு ஏற்காட்டல சூப்பார நெட்ல போட்டு பாருங்க சூப்பர இருக்கு அங்க நல்லாயிருக்கு ஏற்காட்ல அதே மாரி புரியல
வந்தா போ சொல்லிட மாட்டேறீங்களா
நா எதுக்கு போ சொல்ற இல்ல அதே மாரி பக்கத்தில பாத்தீங்கன்னா இங்கேருந்து கொஞ்சோ ஆத்தூர்னு ஒரு ஊர் இருக்கு அங்க வந்து முட்டல் அருவினு ஒரு அருவி இருக்கு அங்கயு ஃபால்ஸ் இருக்குது ம் நெறைய இருக்குங்க
ரொம்ப புடிக்கு
ஏங்க உங்க ஊர்லயே நெறைய அருவி இருக்கு நீங்க அதெலா வுட்டுட்டு இங்க வரேறீங்க
இங்கெல்லா பழசு பழகிடுச்சி
பழகிருச்சு ஊரு போர் அடிச்சுருச்சுல
கட போய்யா ஆனா ஆச வரு எப்பயாவ சீசனுக்கு இந்த சீசன் வந்துருச்சின்னா இந்த குற்றால ஐந்தருவில போயிட்டு குளிக்கணுனு ஆசையா இருக்கு குளிச்சுட்டு வந்துட்டு எனக்கு தல வலிக்கு மூக்கு வலிக்கு எல்லா வலிக்கு
ஆனா அந்த தண்ணியே இன்ன ல்ல மூலிக தண்ணின் சொல்லுவாங்க அல படிச்சா எந்தவிதனா நோய் நொடியு வராதும்பாங்க அல
ஆமா ஆமா மூலிக தண்ணி நல்லாருக்கு நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக் கு ஆனா இப்ப குற்றாலத்து தண்ணி இல்லன்னு சொல்லிட்டு இப்ப தா ஆ பெருநாளைக் கி ப்பிடி சொல்றது பெரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு மூனு நால் நாளைக்கு முன்னாடி இங்க பக்கத்துல ஸ்விம்மிங் ஃபூல் இருக்கு அங்க போன நீச்சல் கொளோ
ம்
அங்க போய்ட்டு வந்துட்டு அங்க குளிச்சிட்டு வந்ததுனால தா இவருக்கு காய்ச்சலே ஆரபிச்சது
அது க்ளோரின் அதிகமாக போடுவாங்க அந்த தண்ணில
ம் இவ என்ன பண்ணானா ரெண்டு வாட்டி முங்கிட்டா அப்ப முங்கிட்டானா தண்ணி எப்பிடியு வாய்க்குள்ள போயிருக்கு கண்டிப்பா
ஒரே நிமிஷோ ஒரே நிமிஷோ இருங்க ஓகே சத்தோ கேக்து
என்ன
எதோ ஒரு பூன வந்து ராவுடி பண்ணு ஒரே நிமிஷ் பூன கீன உள்ள வந்திருச்சா ம் சொல்லுங்க நீங் பேசுங்க பேசுங்க
ம்
போன வாட்டி ஒரு பூன வந்து ராவுடி பண்ணிச்சி அதா அந்த பூன கீன உள்ள வந்துச்சான் பாத்தே
அப்டியா
ம் மழ வருது மழைக்கிழைக்கி ஒதுக்கி டக்குன்னு ஊட்டுகார் வீட்டுக்குள்ள வந்துரு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சுரு வந்து
புரியல
மழ வருதுல அதனால பூன வந்து ஒழிஞ்சிக்கு இங்க வந்து வீட்டுக்குள்ளந்து ஒழிஞ்சிக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்து
ஆஹா பால் வைங்க
ஆனா வந்து சத்த அது அ பால்லா கேக்காது அது சேட்ட பண்ணு பயங்கரமா
நெய் தோச குடுங்க ஃபிஷ் குடுங்க
ம் ம்
எனக்கு பசிக்குது யாராது எதாது தந்தா நல்லா தா இருக்கு
ம் ம் வந்துட்டா
என்னாச்சி பூனை குடுத்து பூனை குடுத்துருவீங்கன் பாத்தா நீங்க எதோ சாப்ட்டுப்பீங்க போல
எனக்குஞ்ச ஏப்போ வந்துச்சி
உஹம் உஹ்ம
அல்லா
ம்
நா ஓரளவுக்கு சுத்திருக்கே ஆனா எனக்கு நெறைய சுத்தனு ஆச இருக்கு
ம் ஓரளவுக்கு சுத்திருக்கீங்க
எங்கன்னா வெளிநாடு மட்டு போனதில்ல அது போணுன் ஆச தா அது நமக்கு இருந்து வரைக்கு அது என்ன சொல்து தோணலா டைம் கிடைக்கல அதுக்கு ஆனா இந்தியாக்குள்ள ஓளவுக்கு எங்க எங்க தெரிமா போயிருக்கே தமிழ்நாட்டன் பாத்திங்கன்னா ம் தமிழ்நாட்ல ஓரளவுக்கு எல்லாரையு டச் பண்ட்டே உங்க ஊர் மட்டு இன்னு வர்ல நானு
இங்கேயே வந்துருங்க ஏ அத மட்டு பாக்கி வெச்சிருக்கீங்க
அது பாக்கி இருக்கு அந்த பக்கோ என்ன என்ன சொல்றது ரொம்ப நாளாவே செங்கோட்ட போனுன் ஆச அனா அந்த ட்ரெயின் போம்ல அந்த பாலத்து மேல
செங்கோட்டைலயா
செங்கோட்ட போற வழில பெரிய ஒரு பாலம் வரும்ல
தெரியலயே
நீங்க ட்ரெயின்ல போயி செங்கோட்டைக்கு எதுல ட்ரெயின்ல போவீங்களா பஸ்ல போவீங்களா
ஆட்டோல போயிருக்க பைக்ல போயிருக்க
ஜெயம் படோ தெரியுமா உங்களுக்கு ஜெயம் ஜெயம் படொ
ஆ அதெல்லா தெரியு எனக் ரொம்ப புடிச்ச படொ ஏன்னா ஏன்னா காதல் படொ அதா
அத கேளுங்க அந்த பாட்டுல ஒரு பாலத்து மேல ட்ரெயின் போகுல்ல நின்ட்டு ஆடுவாங்க தெரியுமா ஹைட்டா
அது செங்கோட்டை இல்ல அது கேரளா ரூட்லோ
அதா உங்களுக்கு கேரளா இருந்து செங்கோட்ட போற ரூட்டு தா அது
ஆமா அது கோழிக்கூடு பக்கோ
ஆ அதா ஆனா செங்கோட்டைக்கு வர வழிதா அதுது அந்த பாலொ வந்து
அங்க போனதில்ல அங்க தா போணுன்ட்டு அன்னைக்கு பேசியிருந்தோ எப்டின்னா கேர்ளா போவோ அந்த வாகமான் அங்க எல்லா போவோன்னு அதோட நாளைக்கு போறோ போகல கேளுங்க போகலானு சொல்லிட்டு இப்பதா ஒரு சிக்ஸ் மந்த் முன்னாடி ஹாஃப் எர்லி லீவ் வந்துச்சுல்ல காலாண்டு பரிச்ச லீவ் வந்துச்சுல்ல அப்போ சரி போவோ அப்டின் சொல்லிட்டு என்ன பண்ணோனா எல்லாரு திங்ஸ் எல்லா பேக் பண்ணியாச்சு போலான் சொல்ட்டு எல்லா பிளான் பண்ணியாச்சு போறதற் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கீழ விழுந்துட்ட
ம்
கீழ விழுந்தா கால் வந்து நல்லா பெரண்டுடுச்சு நல்லா வீ வீங்கி அதுக்கப்றோ உலுக்கிருச்சு அதுகப்றோ கட்டு போட்டு விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட ஒன் ஒரு மாசொ எனக்கு கால்ல கெட்டி போட்ருந்துச்சு அதனால அந்த இதே
ஆ ப்ளான் கேன்சல் ஆயிடுச்சு ம்
என்னால எல்லாரு கேன்சல் ஆய்ட்டாங்க நா கூட சொன்ன நா இருக்கே நீங்க போய்ட்டு வாங்கன்னு அது எப்டி நீ இல்லாம போனு எல்லாரு ஒரே ட்ரெஸ்லா எடுத்தோ ஒன்னா போடணுனு சொல்லிட்டு கடைசில போ முடியாமயே போச்சு இப்ப இந்த வாட்டியு அதே மாரி ப்ளான் பண்ணோ ஆனா ஸ்விமிங் ஃபூல் மட்டு தா போனோ சீசன் வந்துருக் அப்புறோ போலான் சொல்லிர்க்காங்க இதுக்கப்பறோ நா போ மாட்டே எ பையனக் கூப்டு எங்கயுமே போ மாட்ட போதும் போதும் இந்த கஷ்டம்
இல்ல நான் சீசன்ல போனீங்கன்னா அப்ப எந்த பிரச்சனையு வராது
ம் ஓகே சரி நா கூப்படவா
ம் கூப்பற
ம்